ஆ கே நாய்ஸ் சவுண்டூ கேக்குது
ஸ் கேக்குதுங்களா
ஆமா ஆ இப்போ ஓகே
ஓகே ஓகே ஹலோ
நா பேசுறது க்ளியர க் எங்க
ஆ கேக்குது கேக்குது கேக்குது கேக்குது
ஆ ஓகே நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நல்லாருக்கே நல்லாருக்கே இப்போ இப்ப இப்ப சம்மருக்லா எங்க ஒகேஷன் போயிட்டு வந்தீங்ளா எங்யாது ஃபேமிலியோட
வெக்கேஷன்னா அம்மா வீட்டுக்கு தா போயிட்டு வந்தே ஒரு ஒன் மன்த் இருந்துட்டு வந்தே
ஓகே‌
பிள்ளைங்களுக்
வேற எங்யு வெளியு ம் வேற எங்யு வெளிலல்லா போலயா
வேற எங்கயு போகல ஆ திருச்செந்தூர் கோயிலுக்கு மட்டு போனோ ஆனா போயு வேஸ்டுதா சாமி பாக்க முடியில ரொம்ப கூட்டமா இரு ந்தது
ம் ம் ம்
சும்மா போயிட்டு பீச்ல மட்டு பிள்ளைங்கள குளிக்க வச்சாச்சி வேற எ
சம்மர் ஹாலிடேன்றதால நெறய கூட்டமா இருந்துரு க்கு அதனால போறது வந்து நம்ம கரெட்டா பாக்க முடியாது பட் நம்ம ஒர்க் கிங்டேஸ்ல போனொனா கரெட்டா இருக்கு எல்லாமே பாத்துட்டு வர ஆமா ஃப்ரீயா இருந்துருக்கு
ஆமா
ம் சாமி எல்லா சாமியு பாத் துட்டு அ ஆ பிரசாதல்லா வாங்கிட்டு நல்லபடியா நம்ப நம்ம நெனச்ச மாரி பொறுமையா போயிட்டு பொறுமையா வர்லா பட் நீங்க இந்த சம்மர்ல போனதால எல்லாருமே வந்துருப்பாங்க கண்டிப்பா கொஞ்ச ஃபேமஸான கோவில் இல்லியா அதனால எல்லாரு வந்துருப்பாங்க
நா ஊட்டி போலான் பிளான் பண்ணிருந்தோ ஆனா அதுவுமே போக முடியில
ம் ம் செரி நெக்ஸ்ட் டைம் போலா விடுங்க இந்த டைம் போக முல்லனா என்ன அடுத்த டைம் பிளான் பண்ணுங்க ப்ரீ பிளான்டா பண்ணி வச்சிருங்க பட் சம்மர்ல போகாதிங்க சம்மர்ல போனா நெறய கூட்டந்தா ரஷ்ஷா தா இருக்கு பட் நம்ம நென ச்ச மாரி போய்ட்டு பீஸ்ஃபுல்லா உக்காந்துட்டு பா த்துட்டு வர முடியாது ஃபேம்லியா ஸ்பென் பண்ண முடியாது ஆ அதுனால என்ன பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா பிளான் பண்ணுங்க கொஞ்சொ ஆ சம்மர்ல வேணா பட் இன் பிட்வீன்ல எதாவுது லீவு இப்ப குவாடலி எக்ஸாம் அந்த மாரி பசங்களுக்கு நடக்கும் போது அந்த மாரி டைம்ல போயிட்டு வாங்க ஓகேங்ளா
ஆமா அப்புடிதா பிளான் பண்ணனு ஒரு வீக்கென்ட் அந்த மாரினா கூட போயி வந்தர்லா சாட்டடேசண்டேனா கூட அந்த சமர் லீவுல போன எங்கயுமே போக முடில எதயுமே பாக்க
ஆம்மா ஆம்மா கண்டிப்பா சம்மர்ல போனா நீங்க ரஷ்ஷாதா வரலா பட் டயட்னஸ்ஸா தா இருக்கு பட் நம்ம ஃப்ரீயாவே போயிட்டு வர முடியாது
ஆம்மா
ஏனா எல்லாருக்கு ஸ்கூல் காலேஜஸ் லீவ் யில்லையா
ஹே ஆ எல்லாரு போயிர்றாங்க ஆம்மா ங்க எங்க ஏரியாவே கொடைகானல் ஸ்க்கு கீல ஒரு நாளைக்கு ஒரு எப்டியு ஒரு நூறு காரு போகு நூறு காரு பைக்கு அப்படி போறாங்க லீவுக்கு சம்மர் லீவுக்கு கொடைகானல் பாத்து ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
ஆ என்னாச்சி திடினு சைலண்ட் ஆயிருச்சி
இல்லல்ல உங்ளுக்கு நெட்ஒர்க் இஷ்யூவாருக்கா என்னனு தெரில செரி ஓக்
கியா ஆ எனக்கு உங்க வாய்ஸ் சுத்தமா கேக்கலனா ஹலோ ஹலோனு கத்திகிட்டே இருந்தே
எனக்கு சேம் அதே தா செரி விடுங்க அதுதா நெக்ஸ்ட் டைம் போகும்போ போது நீங்க ஆ ஃப்ரீயாவே இந்த வீக்எண்ட்லயே போயிட்டு வாங்க ஆ ஓகே வா தாட்ருக் நீங்க டிராவல்லானா எப்டி பஸ்ல டிராவல் பஸ்ல டிராவல் பண்ணுவீங்களா இல்ல கேப் அந்த மாரி ஏதாவது
இல்லல்ல கார்ல போவோ நாங்க காரு வச்சிருக்கோ
ஓகே ஓ ஓகே ஓகே சூப்ப சூப்பர்
கார்ல தா போவோ அதா லாஸ்ட் டைம் வந்துட்டு கொடைக்கானலுக் போனோ ஒரு ஹாஃபலிலீவ்னு நெனைக்கிறே அப்ப எனக்கு ரொம்ப அந்த ஹில்ஸ்ல ஏற ஏற ஒரே வாமிட்டு தலசுத்து எதயுமே பாக்கவே முடில
ஓகே ஓகே ஓகே
நா அங்கெல்லா போ போவாத அப்டின்னு முடிவு பண்ணியாச்சு அதனால டிக்கெட் தான கேன்சல் பண்ணிட்டோ அதுக்கு போனால அப்டித்தா இருக்கு அப்டின்ட்டு அது கொழந்தைங்கள வச்சுட்டு அவுங்க ஒரு பக்கம் வாமிட் பண்றாங்க எனக்கு முடியல அவுங்களா தா பாத்த மாரியே இருக்கு அதனால ரொம்ப தூரோ டிராவல் பண்ணு வேண்டா என்னாச்சி
ஓகே நாங்க இங்க பா பாண்டிச்சேரி ஒய் ஒய்டவர் இருக்கு இல்லியா ஒய்டவுர்ல வந்து ஆரோயில் இருக்கு ஒயிட்டவர் இருக்கு அந்த பிளேஸ் வந்து நல்லா இருக்கு பா சுத்தி பாக்குறதுக்கு
ஓகே ஓகே ஆ நா பாண்டிச்சேரி போனதில்ல
ஒய்டவுன் பாத்தீங்கனா அது ஃபுல்லாவே ரிச் ஸ்ட்ரிட் ரிச் ஸ்ட்ரிட்னா எல்லாம் பணக்கார வீதின்னு சொல்லுவாங்க ஆ அது லைக் ஃபாரினர்ஸ் தா ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் மேக்ஸிமம் அது அது நீங்க ஒரு பொருள் வாங்க போனாலு அதில வந்து ரேட் வந்து ஹெவியாக இருக்கு அந்த ரிஸ்ட்ரீட்டில் பொறுத்த வரைக்கு நமக்கு நார்மலா வாங்கறப்ப அன்னோ ஒரு எடத்துல ஒரு ஐநூருவாய்க்கு சாப்றோனா அந்த இடம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஆயிர ரூவா ஆயிரத்திஐநூர்பாய்க்கு மேல தா வரு ஒரு ஆளுக்கு அந்த மாரி அந்த எல்லாமே ஃபாரினர்ஸ் தா வருவாங்க மேக்சிமம் அங்க நம்மள மாரி ஆள் போனாங்கன்னா பட் ஜஸ்ட் சும்மா விசிட் பண்ணிட்டு வந்துருவாங்க அந்த ஸ்ட்ரீட் பாக்கறதுக்கே கண்ணாடி ஆமா கண்ணாடி மாளிகை மாரி இருக்கு பாக்கறதுக்கே அந்த ஒரு ஒரு பில்டிங்கு அ லைக் நைட் டைம்ல போகுபோது அது இன்னு நல்லா எஃபெக்டிவா இருக்கு பாக்குறதுக்கு அது நல்லா இருந்து அது லைக் அது மாரி ஆரோவில் ஆரோவில்ன்றது அது உம் ஓகே-ஓகே-ஓகே பட் அந்த ஆரோவில் உம்-உம் செரி-செரி ஓகே பட் அந்த ஆரோவில் சொல்றது ஆரோவில் வந்து அது ஃபாரஸ்ட் ஏரியா அதுவு அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவ அத சுத்தி பாக்கும்போது ஃபுல்லவே காடவே போகும்ல பட் அந்த அரோவில்ல என்ன பேமஸ் நா அந்த குளோப் ஒன்னு இருக்கு
ஆ-ஆ ஓகே
அந்த ஜஸ்ட் அந்த குளோ போயிடு அந்த குளோபுக்கு வந்து நம்ம ஒன் வீக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கின தா அந்த குளோப் உள்ள போலா அது இருக்கு அ பட் அந்த ஆரோவில் பீச்சு ஓகே தா பீச்சும் நார்மல் அங்க மேக்சிமம் அந்த ஆரோவில் பீச் போறது வந்து சன் ரைஸ் ஆகுல்லியா சன் ரைஸ் ஆகுறத ஆமா சன்ரைஸ் ஆகுறது அது ப்யூரா பாக்கலா நல்லாருக்கு ஆ பட் நல்லா இருந்துச்சு நாங்க ஒரு ஃப்ரெண்ஸோட போனோ உ ஆரோவில் பீச் நல்லா இரு ச்சு அந்த மாரி இந்த ராக் பீச் ராக் பீச் வந்து ஒயிட் டவுன் பக்கத்துலயே இருக்கிறதா ராக் பீச்சு அது ஓகே தா பட் நைட் டேம் போனா தா நல்லாருக்கு ஆனா பகல்ல போனா அவ்ளோ நல்லாருக்காது
உ பேச்சுலரா போய்டுவன் பேட்சுலர் போய பேச்சலரா போயிட்டு வண் டீங்க ஃபேமிலியா போகல
ஆமா பேச்சலரா போயிடு வந்து ஃபேமிலியா போல ஃபேமிலியா போனா செட் ஆகாது யா பீச்சுக்கலா ஆ நல்லா இருக்காது என்ஜாய் பண்ண முடியாது குளிக்க முடியாது சரியா குளிக்க முடியாது போக முடியாது பட் ஃபேமிலியா போனா கொஞ்ச கொஞ்ச அடங்கி இருக்கிற மாரி இருக்கு இல்லயா பட் பேச்சலரா போனா ஜாலியா போணமா என்ஜாய் பண்னமா வந்தம்மா அந்த மாரி இருக்கு
அது உண்மதா எல்லா கல்யாணதுக்கு முன்னால தா அதுக்கப்புறோ கல்யாணதுக்கு அப்றோ எல்லா போக முடியாதுடே
ஆமா ஆமா
டாட் ஏ கல்யாணதுக்கு முன்னாடிலா என்னோட ஃபிரண்ஸ் கூட பீச்சுக்கலா போவோ ஆனா இப்ப எங்கயுமே போதில்ல என்னவ கல்யாணதுக்கு அப்றோ ஒரே கோயில்தே கோயில் கோயிலா கூட்டு கூட்டு போவாங்க எங்கனாலு கோயில் தா இந்த கோயிலு அந்த கோயிலு கோயில் கோயிலா
உ உ உ உ உ உஓகே ஓகே கே ஓகே சூப்பர் சூப்பர் நல்ல விஷயந்தா கோயில் ஆ சாப்டாச்சு நீங்க
நாங்களு சாப்ட்டாச்சு
பரவா சாப்டேங்க உ என்ன சாப்பாடு
இன்னைக்கு மட்டன் கொழம்பு
ஓகே கே இன்னிக்கு என்ன நாள் இன்னக்கி சண்டே இல்ல சண்டேக்கு சண்டே தா மட்டன் வைப்பாங்க
எங்க வீக்லி ஃபைவ் டேஸு நான்வெஜ் தா இந்த வீட்டு்ல எங்க வீட்டு்ல ரெண்டு நாள் செவ்வாய்கிழமயு வெள்ளிக்கிழமயு மட்டு்ந்தா வெஜ்ஜு மத்த எல்லா நாளு நான்வெஜ் தா மீனு சிக்கன் மட்டன் ஏதாவது எடு
ஓகே ஓ கே ஓகே ஓகே சூப்பர் ஓகே பரவாயல ஆ நெக்ஸ் இது வந்து பிளான் வந்து இப்ப வேற எங்கேயாச்சு அதுலாத வேற ஏதாவது போற மாதிரி எதாவது இருக்கா கோவில்ல அந்த மாதிரி எதாவது
அ திருப் ஆஹா எங்க எங்க வீட்டு வந்து எப்டின்னா கோயிலுக்கு மட்டுந்தா கூட்டு போவாங்க
உஹம்
வேறங்கயுமே கூட்டுப்போக் ஆமா இங்க பக்கத்துலர்ந்து சுத்தி பாக்குறதுக்கு பீச் அப்டின்னு எதுமே கெடையாது இது வந்து ஹில் ஸ்டேஷன் ஏரியா ஃபுல்லா
ஓகே ஓகே ஹில் ஸ்டேஷன் ஏரியானாலே ஓகே தானா நல்லா பீஸ்ப்ஃபுல்லா இருக்குல்ல ஹில் ஸ்டேஷன் ஏரியாக்கு
அது ஒடம்புக்கு செட் ஆக மாட்டேங்குது ஒரே வாமிட் வந்துருது தல சுத்திது எங்கேயாவது போன் நினைச்சாலே யா அது அதனால அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல
ஓகே ஓகே ஓகே சூப்பர் சூப்பர்
போட்டிருக்காங்க திருப்பதிக்கு போலா அப்டின்னு பிளான் போட்டிருக்காங்க
திருப்பதிக்குலா ப்ரீ புக்கிங்கு இருக்கில்லையா இப்பல்லா அங்கேயு ப்ரீ புக்கிங் இருக்கு இல்லையா முன்னாடியே ப்ரி புக் பண்ணிட்டு தா போலா அங்க நீ கோவிலுக்கு போகும்போதே டூரிஸ் பாஸ் ஆ டூரிஸ்ஸ்பாட் லா இருந்துதுனா அங்கயே பாத்துட்டு வந்துருங்க பட்
ஆமா அது எறங்கி ஆ எறங்கி போவோ ரோட்ல ஏதயாது பாத்தா எறங்கி ஃபோட்டோ எடுக்கிறது அப்புற அப்டியே வந்துற்ரது எறங்கி சாப் ப்புடுவோ
இல்ல பட் கோயில் போகும் போது போய் பாத்துட்டு வரும்போது நீங்க திரும்ப டூரிஸ்ட் பாஸ் அ அ அதெல்லா எடத்தல்லா பாத்துட்டு வந்தீங்க நல்லா இருக்கு பட் கோயிலுக்காகயே போயிட்டு வந்தோன்னா ஒரு மாதிரி இருக்கு
ஆமா அம்மாமா அ கடுப்பா இருக் இப்ப ஏண்டா கோயில்க் போறோன்ட்ருக்கு சாமி கும்புட்றதே வெறுத்துறு
ஓகே கோயிலுபோறது நல்லதுதா பட் இருந்தாலு நம்ம கொஞ்சோ ரிலாக்சேஷன் பண்ணுல்லையா அப்பதா நல்லா இருக்கு
ஆமா
நாங்க நெக்ஸ்டு வந்து இது கேரளா மூணார் பிளான் பண்ணிருக்கோம் நாங்க
கேரளா மூணார் அதுவும் பேச்சுலரா
அ ம் ஆமா பேச்சுலர் தாங்க தனியாக பேச்சுலரா போனாதாங்க நல்லா இருக்கு ஃபேமிலி கூப்ட்டு போனாங்க ஆமா வீட்டு நம்ம எங்கேயு அதிகமா வெளில சுத்துறது கெடையாது பட் அத எப்பயாச்சும் இயர்லி ஒன்ஸ் டூ ஸ் தா போறோம் அதனால அவுங்க கேட்டுட்ட கேட்டுட்ட கரெக்டா எந்த இடத்துக்கு போறும்ன்னு சொல்லிட்டா ஓகேன்னு சொல்லுவாங்க ஒன்னும் பிரச்சனை
சரி போய்ட்டு வாங்க பாத்து பத்தரமா போய்ட்டு வாங்க
பகடி நீங்களு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கோயில் மட்டு போகாதீங்க பட் எல்லாத்தையு சுத்தி பாக்ற மாரி போயிட்டுவாங்க ஓகோங்ளா
ஓகே போய்ட்டு வந்துருவோம் ஆ ஆ தேங்க்யூ